ம் தோழி கேக்குது தோழி
கேக்குது தோழி சொல்லுங்க தோழி
எல்லாந் தோழி நலமா
ம் நலம் தோழி நீங்க நலமா இருக்கீங்களா
ஆ எல்லாரும் நலம் தோழி என்ன தோழி சாப்டாச்சா தோழி ம் என்ன ஸ்பெஷல் இன்னிக்கு காலில
இன் இன்னிக்கு ஸ்பெஷ்ல்லா ஒன்னு இல்லஸ் தோழி சாதாரணமா முருங்க கீர சாதோ
அப்டியா தோழி காலைல நேரத்துல சாதம் சாப்புடுறது அ நல்லதுன்னு நெனைக்கிறீங்களா தோழி
ஆமா எ பசங்க வந்து பசங்களுக்கு வந்து இட்லி தோச நா அவ்ளோவா குடுக்க மாட் ட சாப்பாங்க அவுங்க ரொம்போ ஒல்லியா இருப்பாங்க அதனால சாதந்தா அதிகமா நா அவுங்களுக்கு குடுப்பந் தோழி அதுனால நாங்க இட்லி தோச சாப்புடுறது கெடையாது தோழி
ஆ எல்லா வீட்லயு வந்து அ அண்ரு டெய்லி நம்ம வந்து இட்லி தோச ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க உங்க வீட்ல வந்து புடிக்காதுன் சொல்லி நீங்க சாதம் பண்றது
ஆ ஆமாங்க தோழி இந்த இதே பள்ளி நேரத்துல எல்லா கால்ல அவுங்களுக்கு நா குடுத்துருவ இட்லி இல்ல தோச எதாவது குடுத்துருவ இன்னிக்கு லீவு இன்னிக்கு விடுமுறைங்குறதுனால இன்னிக்கு சாப்பாடுகள் செஞ்சு குடுத்துட்ட
அப்புடியா தோழி இந்தக்கு அ காய்கறி என்ன சொல்றது கீரை சாப் ப்புல்லா எப்டி தோழி செய்வீங்க தோழி நீங்க எதாவது உங்களோட ஸ்பெஷல் சைமுறை இருக்கா
ஆ இருக்கு தோழி பருப்பு அதோட உருளக்கெழங்கு கேரட்டு அந்த மாதிரி போட்டு அது கூட முருங்க கீர அதிகமா சேத்து குக்கர்ல வெச்சு செஞ்சு கொடுப்பந் தோழி நெய் அதிகமா கொஞ்சோ சேத்துப்ப
அப்டியா தோழி அது கொஞ்சோ கிளியரா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றீங்களா நா நோட் பண்ணி வெக்குற
ஆ சரிங்க தோழி
ம்
வெங்காயோ தக்காளி பைத்தம்
தோழி அது
ஒரு ஒர் ஒர் சின் நார்ம்ல்லா ஒர் சின்ன சைஸ் வெங்காயொ
ஒரு வெங்காய போதுமானதுதா தோழி
காயபோது ஒரு வெங்காயொ
இது நம்ம பண்றது எவ்ளோ பேரு சாப்பிட்ல்லா தோழி ரெண்டு பேரா எப்புடி தோழி
மூணு பேரு சாப்புல்லா தோழி
அப்புடியா தோழி செரி தோழி ரெண்டு கிளாஸ் அரிசியா தோழி சரி தோழி சொல்லுங்க நா கேக்குறே
ஒரு பெருசு ஆ பெரிய பல்லாரி வெங்காயத்துல ஒண்ணு ஒர் தக்காளி அப் அப்பறோ அதோட அ ஒரு உருளக்கெழங்கு ஒரு வெண்டக்கா ஒரு வெண் வெண்டைக்கா இல்ல ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்கா ஒரு உருளக்கெழங்கு
ம் சேர் தோழி
கேரட் ஒன்னு அதோட முருங்க கீர கொஞ்சொ அதிகமா நம்ம எடுத்துக்கொணு
நீங்க இப்ப விசில் விடுவிங்கன் சொல்றீங்களா தோழி இதுல நம்மவந்து வெண்டைக்காய் சேந்தா அது கொஞ்சொ பிசு பிசுப்பா இருக்காதா தோழி
இல்ல அது நா தனியா எண்ணெய்ல வதக்கிட்டு நா அதுல சேக்கும்போது அந்த அளவுக்கு பிசு பிசுப்பெலாஇருக்காது து அதோட ருசி வந்து நல்லாதா தா இருக்கு தோழி பிசு பிசுப்பா இ இருந்தாலுமே அந்த பருப்பு சாதத்துக்கு அந்த கீரையோடு ப்ப சாப்புட்றதுக்கு அது கொஞ்சொ நல்லா தாஇருக்கூ
அப்புடியா தோழி செரி தோழி நா இது இந்த செய்முற வந்து நா ஆமா நா இப்பதா முதல் தடவை கேக்குறே அதனால கொஞ்சொ உங்ககிட்ட டீட்டெயில்ஸா கே கேட்டுக்கலான் சொல்லி கேக்குறே தோழி
ஆ செரிங்க தோழி அது நம்ம சாப்பிடறதுக்கு கொஞ்சொ ருசியாதாருக்கு வெண்டைக்கா வந்து ரொம்ப கொழ கொழன்னுல்லாருக்காது தோழி
செரி தோழி சொல்லுங்க தோழி நா நீங்கள் சொல்ட்டே இருந்தீங்க நா நடுவுல பேசிட்ட சொல்லுங்க தோழி
சே இந்த மாரி காய்கறி எடுத்துக்குணு அப்புறோ வந்து ஒரு முக்காகப்பு ஒரு அளவுக்கு ந்த தொவரம்பருப் பு கொஞ்சொ கால்கப் அத ஃபுல் பண்றதுக்கு கொஞ்சோண்டு தொ பைத்தம்பருப்பு அத எடுத்து ரெண்டுத்துயு சேத்து சேத்துக்க வேண்டியதா தோழி அதூ கூட ஒ ரெண்டு கப் அளவுக்கு அரிசி
ம் செரி தோழி
இதெல்லா ஒன்னா எண்ணெய விட்டு தாளிச்சு இதெல்லா ஒன்னா வதக்கிக்கிட்டு அவ அரிசிய போட்டுட்டு அது கூட மேல லைட்டா கொஞ்சொ ம் ஏ நெய் சேத்துக்கணு தோழி இதுக்கு காரம்ல்லா அவ்ளவா சேக்க வேண்டா மஞ்சத்தூள் மட்டுபோது ஏன்னா பசங்களுக்கு நா கொடுக் தத்துக்குனால காரம் மா சேத்துக்க மாட்டே காரத்துக்கு ரெண்டு பச்ச மிளகா மட்டுந்தா ஆ காரத்துக்கு பச்சமிளகா மட்டுதா மத்தபடி கொழம்பு தூளோ சாம்பார்தூளோ அதெல்லா நா எதுவுமே சேத்துக்க மாட்டே
அப்டியா தோழி இல்லவந்து நீங்க அ என்ன சொல்றது மஞ்சத்தூள் மட்டு போடுவீங்க தூ மசால்னா
தூள் மட்டு தா மசாலானா மஞ்சத்தூள் மட்டு தா போடுவே காரத்துக்கு ரெண்டு மூண் பச்ஙமிளகா அவ்ளோதா ஏனா பசங்க விரும்பி காரொ சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால பசங்களுக்காக சமைக் சமைக்கிறொ அப்டிங்கறதுக்காகவே நா வந்து இதுல கார கொழம்புத்தூள்ல்லா எதுவு சேத்துக்க மாட்டே தோழி
அப்டியா தோழி செரி தோழி நீங்க சொன்னது ஒரு ஹெல்த்தியான டிஷ் மாரி தெரியுது தோழி
ஆ ஆமாங்க தோழி
நம்ம வந்த பசங்க வந்து ரொம்ப இப்பல்லா ரொம்ப ஒல்லியா இருக்காங்க அதனால நம்ம இந்த மாரி செஞ்சு குடுத்தா கொஞ்சமாவ கொஞ்சோ அவுங்களுக்கு வந்து அ ஒடம்புல இரும்பு சத்து வரு கொஞ்சோ ஞாபகத் மறதி இருந்தா அதுவு கொஞ்சோ நல்லா இருக்கு இதுல நம்ம நெறைய காய்கறி சேக் சேக்குற காரணத்துனால இது நம்ம பசங்களுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்தா இருக்கு தோழி
ஆமாங்க தோழி இப்ப முருங்கக்கீரையெல்லா நம்ம தொவ தொவட்டி சாப்டுவோ இல்லையா அந்த மாரி குடுத்தா பசங்க சாப்ட மாட்றாங்க அதெல்லா
ஆமா தோழி நீங்க சிறட் சிறப்பா சொன்னீங்க தோழி ஆமா தோழி
அதனால இப்டி சாப்பாட்டுல பருப்போட சேத்து சாதத்தோட சேத்து கெடைஞ்சி இது மாரி குடுக்குறது குக்கர்ல வேக வச்சோ இல்ல கெடஞ்சோ அப்டி குடுக்குபோது பசங்க விரும்பி சாப்ட்டுறாங்க
ஆமா தோழி கரட்டு தோழி நீங்க சொன்னது அ நம்ம தனியா குடுத்தா அது வந்து இது என்ன பச்ச பச்சயா இருக்கு அ சாப்டுறதுக் கு ஒரு மாதிரியா இருக்குது எங்ளுக்கு புடிக்கறதே இல்லேன்னு சொல்லி சாப்பறதே இல்ல நம்ம கீர சாப்பாடு போட்டு குடுத்தா அது நம்ம கொஞ்சோ பருப்புல்லா சே அது உங்களுக்கு சாம்பார் சாதோ மாதிரி தெரியு உங்களுக்கு கொஞ்சமா அவுங்களுக்கு தெரியாமலே அவுங்க ஒரு நல்ல உணவு சாப்ட்டுட்டே எழுந்துருவாங்க
ம் ஆமாங்க தோழி அது முருங்க கீர நல்ல இரும்புச் சத்து இல்லையா அது வந்து இப்ப ஸ்கூ பள்ளிகள் போற நேரத்துல வந்து அதல்லா நம்மளால செஞ்சு குடுக்க முடியாது அப்போ வந்து அவுங்க ஸ்கூ பள்ளிகூடத்துல சாப்புறாங்களோ சாப்புல்லையோ அதனால பயந்துகிட்டே இத செஞ்சு குடுத்தோம்னா ஒரு வேள மதியோ சாப்ட மாட்டாங்களோ இது புடிக்காம சாப்ட மாட்டாங்களோ அப்டின்னு நமக்கு தோணு இல்லையா
ஆமா தோழி கண்டிப்பா தோழி இந்த பசங்க வந்து வீட்லயாவ்து நம்ம பாத்துட்டே இருந்தா நம்ள பயப்படியாவ்து கொஞ்சமா கொஞ்சோ தின் சாப்டுறாங்க தோழி ஸ்கூலுக்கு போயிட்டா அவுங்களு என்ன ஆயிருக்குதுன்னா நாலு பசங்க முன்னாடி லன்ச் பாக்ஸ் தொறந்து அவுங்க புடிச்சமான சாப்பாடு இருந்தா சாப்ட்டுறாங்க இல்லன்னா என்ன பண்றாங்க கொஞ்சமா சாப்ட்டு அப்டியே எடுத்துட்டு வந்து நீங்க செஞ்சதே நல்லா இல்ல எனக்கு புடிக்கவே இல்ல ஒரு மாதிரியா பிசு பிசுவா இருந்துதுன்னு சொல்லி அப்டியே வெச்சுட்டு